ஹலோ
ஹலோ
இப்ப நல்லா கேக்குதுல நம்ம பேசுறது
இப்போ எனக்கு அப்டியேதா கேக்குது
ஆனா எனக்கு இப்போ உங்களோட வாய்ஸ் நல்லா கேக்குது ஆ அப்டிதா நெனக்கிறெ எனக்கு உங்ளோட வாய்ஸ் நல்லா கேக்குது
ஆ ம் சொல்லுங்க
எப்டி மெஹந்தியெல்லா எப்டி போடுவீங்க நல்லா நீங்க ப்ரொஃபஷ்னலா போடுவீங்ளா இல்ல சும்மா
ஆ ப்ரொஃபஷ்னலா தா போடுவே
க்ளாஸ் போய்ர்க்கீங்ளா
ஆ ரெண்டு மூணு கிளாஸ் போயிருக்கெ நா லாஸ்ட் ச்சோ ஆங் லெவன்த்து படிக்கும்போது எப்போ க்ளாஸ் அட்டென் பண்ணெ
ஓ இப்போ சூப்பரா போடுவீங்க நெனக்கிற என்ன விட இப்போ
ஆமா
நாளா கிளாஸ்லா போனதில்ல
பின்ன
நா நானா சும்மா ஓனா கத்துக்கிட்டது தா எதோ ஒன்னு கொடுத்தீங்னா அத அப்டியே காப்பி அடிச்சு நா ட்ரா பண்ணுவ
ம்
ஆனால மெஹந்திய அப்டியே ட்ரா பண்ணீற்வ எந்த ஃபோட் இந்த மாரி எனக்கு போட்டு விடுங்க அப்டின்னா அதே மாரி போட்டு விட்ருவெ கிரியேட்டிவாலா மண்டைல தோணாது
ம்கும் எது நீங்ளே பண்ணுவீங்ளா மெஹந்தி நீங்களா ஓனா பண்ணுவீங்ளா
இல்ல இல்ல நா பண்ண மாட்டங்க ஆஹ அதுக்கெல்லா திங்ஸா ல்லா வாங்கி ஃபுல்லா அதுக்குன்னே இருக்கணு
ஆவு
ஒர்க் போறனால அதெல்லா எடுத்து பண்ணம் அப்படியா ஆனா எனக்கு உங்களோடது நல்லா கிளியரா கேக்குது இப்பொ பாருங்க இப்போ ஓகேவா
ஆ இப்போ ஓகே
இப்போ நா கை இப்டி ஃபோனு கிட்ட ஸ்பீக்கர் கிட்ட கை வச்சு அதுக்குள்ள பேசிட்ருக்கெ கேட்கவில்லை
ஓ
எக்கோ அடிக்கிற மாரி இருக்கா
இல்லல்ல நார்மலா தா கேக்குது
நார்மலா தா கேக்குதா நீங்க மேக் பண்ணுவீங்ளா மெஹந்தி
ஆஹ அது தெரியாது அதுக்குன்னு ஒரு கிளாஸ் போணுட்டு இருக்க பாக்லா
அதுக்கு எதுக்குங்க கிளாஸ்லா போய்ட்டு தண்டமா காசு வேஸ்ட் பண்ணிட்டு யூடூப் பாத்தாலே வரப்போது
ஆ அதுக்குன் கரெட்டா வரணுமில்ல
அதெல்லா நீங்க கிளாஸ் போனாலு நெறைய தப்பெல்லா ஆகாதா செய்யு
ம்
நா கிளாஸ்ஸெலா எதுமே போய் கத்துக்கிட்டதில்ல எல்லா யூடூப் பாத்துதா
ம்
ட்ராயிங் பண்ணணு அப்டின்னாலு யூடியூப் தா எல்லா பெயிண்டிங்கு யூ டியூப் தா எல்லாமே யூடியூப் சாட்ஜிபிட்டி தா
ம் ஏ சின்ன வய்லந்தே இன்ட்ரெஸ்ட்டா ட்ராயிங்ல
ம் ஆ காம்படிஷன் தா போவே
ஓ கேட்கவில்லை
சின்னதுலந்தே அது ஒரு தேர்டு ஸ்டாண்டர்ட்லருந்தே போவே
ம்
இப்பதா எடைல கொஞ்சோ டச்சு விட்டு போச்சு
ம் ம்
நீங்க ட்ரா பண்ணுவீங்ளா
ஆ ட்ரா பண்ணுவே
ஆ
பின்ன பெயிண்டிங்லலா இன்ட்ரெஸ்ட் இல்ல
எனக்கு பெயிண்டிங் பண்றதுனா உசுரு அது ரெண்டு கலர் அந்தெல்லா மிக்ஸ் பண்ணி அப்டியே அடி க்கும் போது ஒரு மாரி சாட்டிஸ்ஃபையிங்காருக்கு அது அப்டியே பெயிண்ட் பண்ணம்போது
ம் ம் அப்றோ என்னமோ கேக்க வந்தனே மறந்துட்டே இது நீங் ட்வெல்த்துல என்ன குரூப் எடுத்தீங்க
நானா அக்கௌண்ட்ஸ் தா அதா அக்கௌண்ட்ஸ் தா
ஓ சேர் சேர்
நீீங்க
நா பியோர் சைன்ஸ்
பியோர் சைன்ஸ்
ம்
அப்றோ ஏங்க நீட் எக்ஸாம்லா எழுதலயா
நா எழுதல
நர்சிங்
அதெல்லா இன்ட்ரெஸ்ட்டு தா
ஆ சிக்ஸ் மன்த்ஸ் கோர்ஸ் ஒன்னு இருக்குங்க அது என்ன டைனாக்காலிசா டைனாசிசா என்னமோ ஒன்னு அதுக்கு சிக்ஸ் மன்த் ஒன் இயர் தா அதுக்கு
ம்
ஒன் இயரு சிக்ஸ் ம் சொல்லுங்க
லவ் பண்ணனால கல்யாணோ பண்ணி வச்ட்டாங்க படிக்கோல்லா வேணானு
அய்யியோ எப்டி லவ் பண்ணவங்ளேவா இல்ல வேற யாரயாது பாத்தா
லவ் பண்ணவங்ளே தா
ஆ
ப்றோ அவுங்களாவே காலேஜ் படிக்க வக்கிறேனாங்க
ஆ
இப்ப கன்டினியூ ஆய்ட்ருக்கு
ஓகே எந்த காலேஜு
இங் எங்க ஊர்லயே தா
உங் ஊ உங் ஊர் எது
எங் ஊரு எங் ஊர்ல ஏங்க
உங்க ஊர் உங்க ஊர்ல தா இருக்கா
ஆமா இருக்க வேண்டிய எடத்துல இருக்கு
இருக்க வேண்டிய எடத்துல இருக்கா சேரி சேரி
அப்புறம்
அப்றம் அப்றோ என்ன நீங்க சொல்லுங்க அந்த பிளான்ட்ஸ் எல்லா வளக்க படிக்குமா
ஓ ரொம்ப புடிக்கு
ஆ என்னென்ன செடி வச்சிருக்கீங்க
நா மணி பிளான்ட் வச்சுருக்கே ஜாஸ்மின் வச்சுருக்கே வேற என்ன இருக்கு வேற என்னென்னமோ அ ரோஸ் இருக்கு டேபிள் ரோஸ் வேற அப்றோ வித்தியாசமா நேத்துதா எங்க ஹஸ் ஹஸ்பண்ட் ஒன்னு வாங்கிட்டு வந்தாங்க அது பேர் என்னனு வாயிலே வர மாட்டிகிது
எங்க வீட்லயு நெறைய செடி இருக்கு ஆனா மெயின்டனன்ஸ் எல்லா எங்க அம்மா தா
ஓ ஆனா உங்ளுக்கு புடிக்கு
ஆ புடிக்கு எனக்கு டைம் இல்லாதனால நா மெயின்டென் பண்றதில்ல
ம் அம்மா அப்பா எல்லாரு வேலைக்கு போறாங்களா
இல்ல இல்லங்க
நீங் மட்டுமா
ஆ நா ஒர்க் போயிட்டிருக்கே அப்பா போயிட்டிருக்காரு
ம்
அப்புறம்
ம் வேற என்ன
ஒங்களுக்கு சைல்டுஹுட் லவ் ஸ்டோரி எல்லா சொல்லுங்க
ச லவ் ஸ்டோரியே இல்லைங்க எனக்லா
லவ்வே பண்ணாட்டி மேடம்
உங்ளுக்குலா இருக்கா
ஓ என்னோட ஒரே அவுங் இவுங்க மட்டும்ந்தா
அப்பிடியா
ம்
எனக்கு லவ் ஸ்டோரியே ஒன்னு கெடையாதுங்க
க்ரஷு
அதுவு வராது நா வந்து பா பொண்ணா பொறந்துட்டே ஆனா பைய தா நா கொஞ்சோ
பையனா நீங்க ரெண்டுத்துக்கு நடுவுல வேற எதாது நெனச்சறாதீங்க
ம் ம் ஐய அப்டியலா இல்ல
ஆனா பசங்கள ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இருக்கு நெறையா ஃப்ரண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸு பசங்கள்ல தா இருக்கு
ஓ
எனக்கு ஒரே ஒரு கேர்ள்ஸுல ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா ரெண்டு ஃப்ரெண்டு ஒன்னு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு
ம்
இன்னொன்னு வந்து காலேஜ் ஃப்ரெண்டு
ஓ
எங்கங்க இந்த புள்ளைங்கள்ளா வெஷோங்க
ஆமா உண்ம தா
பேசுவாங்க பேசிட்டு பின்னாடி போய் ஆப்பு வச்சிருவாங்க பசங்க அப்டி கெடையாது எதார்த்தமா இருப்பாங்க என்னன்னா என்ன கேஷுவலா எடுத்துப்பாங்க எல்லாத்தையுமே
ம்
புள்ளைங்களா இருந்துச்ன்னா இவ இருக்காலடி எப்டி பண்ணா தெரியுமா ஒனக் கு நீ இல்லாதப்போ அப்டியெல்லா சொல்லி குடுத்துருவாங்க நம்ப அந்த மாரி நெனச்சி கூட பண்ணிருக்க மாட்டோ
ஒவ்வருத்தவுங்களா வரா டாங்க
நம்மளு அது மாரி நெனச்சி கூட பண்ணிருக்க மாட்டோ ஆனா அப்டிதா அப்டின் சொ சொல்லி சொல்லிருவாங்க ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது என்ன சொன்னீங்க
அ லேட்டா கேக்குது போல நா பேசுனக்கப்புற
ஆமா அது அப்டிதா கேக்கு
ஓஹோ
ம்
இப்ப எல்லா பக்கமு காச்சல் பரவிட்டு இருக்கு வைரல் ஃபீவர்
எனக்கு ரெண்டு நாளா புடிச்சது ஃபர்ஸ்ட்டு எங்க மாமனாருக்கு வந்துச்சு த்து ஹஸ்பண்ட்க்கு இப்ப பரவா இல்ல
ஓஹோ ஒ உங்க இடத்துலதா ஏதோ டவர் இஷ்யூன்னு நெனக்கிறே
அப்டிதா நெனக்கிறே ஏ ஸ்ட்ரக்காயி ஸ்ட்ரக்காயி கேக்குதா
ஆ ஸ்ட்ரக்காயி ஸ்ட்ரக்காயி கேக்குது
ம் அப்பறோ இனி எல்லாரு வருவாங்க இப் ஒருத்த வந்துட்டா
ஓ உள்ள டியூஷனுக்கா
ஆ ஆமா
ஓகே ஓகே எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கு டியூஷன் எடுக்கிறீங்க
ஃபஸ்ட்டு லந்து நைன்த்து வரைக்கு
ஓ அப்டிங்களா சேரி சேரிங்க சேரிங்க அப்ப நீங்க போய் டியூஷன் எடுங்க நம்ம இன்னொரு நாள் பேசலா போய் டியூஷன் பாருங்க
என்னது
நீ ஸ்டூடெண்ட்ஸ் இனி ட்யு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல
ஆ வந்துருவாங்க இப்ப வந்துருவாங்க ம் ம் க்கு மேல நீ பேசி சரி அப்பற கூப்பிட்டா ஃப்ரீயா இருக்கும்போது கூப்பட்டா
ஆ ஓகே ஓகே அதான் நானு சொன்னே பாய்
ம் பாய்